ஹலோ ஹலோ ஆ கேக்குதாங்க ஆ ஆ ஆ டீ சாப்டாச்சு ஆ டீ சாப்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டே சாப்டேப்பா இப்பதா தூங்கி என்சு காஃபி குடுஸ்ட்டு
ஆ சேர் செரி அ நானு இப்பதா டீ போட்டு குடுஸ்ட்டு எ ஹஸ்பண்ட்க்கு குடுத்துட்டு நானு குடுச்சுட்டு இப்பதா ஒக்காந்துருக்கே சாமி கும்புட்டு ஒக்காந்துருக்கே ம்
இவெ ஓகே
இவிங்க இவிங்க ஆம் ஆ தீபாவளிக்கி என்னான்ன பண்ணுவீங்கன் சொல்லுங்க
தீபாவளிக்குங்ளா நாங்க என்ன பண்ணோ நோம்பெடுப்போ முன்னாடி நாளே வந்து அந்த இதெல்லா வாங்கிடுவோ பாவு அந்த அச்சி பச்சரிசி எல்லா வாங்கி அரச்சி நல்லா ரெடி பண்ணி நைட்டே ரெடி பண்ணி வச்சிருவோ கால்ல எழுந்து சுடுவோ
செரி செரி செரி என்னா சுடுவீங்க
அதா இது அதர்சோ மாரி எங்கள்து வந்து ஊத்துறது அப்டியே
ஊத்தி ஊத்தி செய்வீங்க
ஆ ஊத்தி ஊத்தி தெரட்றதில்ல எங்க அம்மா வீட்லதா தெரட்டி கடாய்ல போடுவாங்க
அ
எங்க மாமியார் வீட்ல வந்து அப்டியே கரண்டில நம்ப கொழம்பு ஊத்துற மாரி ஊத்
ஆமா ஆ ஆ
அத ஊத்தி சாமிக் எத்துடு போயிட்டு ஆ கயிறு எல்லா வெச்சி சாமி கும்புடுவோ
ஆ காலைல வட இதெல்லா செய்ய மாட்டீங்க
ஆ அது வேற தனியா செய்யணும்பா சாம்பாரு சாப்பாடெல்லா போடணு சாமிக்கி எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ட்டோனா வந்தோன எல போட்டு சாமி கும்ப்ட்டு அப்புறொ நோம்பு கயிறு கட்டிகினோ அவளோ தா முஞ்சு போச்சு
ஆ செர் செர் செரிங்க செரிங்க அ நாங்க கால்ல எந்திச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லா வச்சுட்டு வட அதாது ந எ எதாவ்து முறுக் அதிரிசொ செஞ்சோன்னா எல்லாத்தையு வெச் ச்சு சாமி கும்புடுவோ ட்ரெஸ் எல்லா வச் சு சந்தனகுங்மலா வச்சு எல்லா பலகாரத் செஞ்சது ஃபுல்லா முன்னாடி வெச்சு சாமி முன்னாடி வெச்சு சாமி கும்புடுவோ சாமி கும்ட்டு அப்புற எப்பயும் போல மதியொ ஆ வைக் நான்வெஜ் எதாவ்து எடுத்து சமச்சிட்டு அ புது ட்ரெஸ் போட்டு வெடிய வெடிய போட்டு போ அவ்ளதா ஒருத்தரு ஒரு மாரி பண்றாங்க ம் ம்
ப்டினா வேறு அதர்சம் மட்டு சுட்டுடு கோயிலுக் போயிட்டு சாமி கேத்னு வந்து வெச்சிருவாங்க சாப்பாடெல்லா போட்டு கும்பறதில்ல எங்க மாமியாரிட் ட்ல வந்து எல்லாமே
ம் எல்லாமே எடுத்து வச்சு சாமி கும்புடுவாங்க ம் ம்
எங்கள்துல வெறு அதர்ச மட்டு தா வெச்சு கும்புடுவாங்க இங்கே வந்து அப்டிலா இல்ல சாப்பாடெல்லா செஞ்சு தொட்டுக்க வட பாயசொ கொ கூட்டு பொரியலு எல்லா பண்ணோ
ஆ இங்க அ அ அ நீங்க நான்விச் சாப் லோ மாட்டீங்களோ
அன்னக்கி சாப்ட மாட்டோ நா அ அன்னக்கி நோம்பு எடுக்குறோல அன்னக்கி மட்டு அந்த சஷ்டி போற வரைக்கூ ஒரு ஏழு நாளோ எட்டு நாளோ ஒரு வாரமோ
ஆமா அப்ப சஷ்டி வரு ஆ அப்ப சாப்ட மாட்டீங்ளா ம் ம்
அது மூஞ்சிட்ட பெறகு தா சாப் புனு அதுக் முன்னாடியே நம்மளுக்கு சண்டே வருதுல அப்ப தீபாவளிக்கி முன்னா அப்டி ஆ அப்பயே ஆட்டுக்கால் எடுத்து சமச்சு சாப்ட்டு அவள்தா எங்க தீபாளி அன்னிக்கி மு
ஆட்டு கால்ல எடுத்து சாப்டுவீங்களா தீபாவளிக்கி
ம் இட்லி ஆட்டுக்காலு கொழம் கொழம்பு வெச்சு அன்னைக்கி நான்வெஜ் சாப்டோ
செரி செரி செரி செரி நாங்க கால்லா எடுக்க மாட் ஆ அவங்க ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட மாட்டாரு ஆ எனக்கு புடிக்கு நா சூப் பூச்சு சாப்பிடுவே புடிக்கோ ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்க நல்லது ம் நம்ம வந்து மட்டன்க்கு பாட்ஸ்தா நெறைய சாப்புடணுன்னுவாங்க அதுலதா கொடலு காளு எல்லார்மே ஏ ஹஸ்பண்ட் வந்து மட்டன் மட்டுந்தா சாப்படுவாரு எலும்பு கூட சாப்டமாட்டாரு
எனக்கு வந்து மட்டனே புடிக்காதுப்பா அது ஒரு மாரி ரஃப்பா இருக்கோல்ல அ மட்டனே புடிக்காது மொத்தத்துல எனக்கு கறியே புடிக்காது இப்ப வந்து பிரியாணி வச்சாங்கனா கறியெல்லா எடுத்து ஓரமா வெஸ்ட்டு வெறு பிரியாணி
அப்டியா அப்ப உங்க பக்கத்துல யாராவது உக்காந்துருக்க
ஆமா யார் உக்காறாங்களோ இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி வெச்சிருவே வெறு ரைஸ சாப்டுட்டு சிக்கன் சிக்ஸ்டிஃபைவ் சாப்டு வந்துருவோ அவள்தா முஞ்சி போச்சு
அவ்ளோ ஹாடாலா இருக்காது இப்ப கொஞ்ச கொஞ்சோ சாஃப்டாதா ஆ
தலைய புடிக்கல மத்தபடி இந்த ஈரலு அந்த தனி தனிய இருக்கே பாட்ஸ் அதெல்லா சாப்புடுவே ஆ ஈரலு கிட்னி அது எததோ சொல்லுவாங்களே போட்டி தோஞ்சலு அது எல்லாமே சாப்ட்ருவே இந்த கறி மட்டோ எனக் புடிக்காது
ம் அலகுதா
ஆமா எனக்கு புடிக்காது ஏ பொண்ணுக்கு புடிக்காது அந்த அம்மாக்கு வந்து சிக்கன் கொழம்புதா புடிக்கு ஏம்பு ஆமா இட்லி கறி கொழம்பு நாத்திகு ரொம்ப நேர இல்லன்னா அவள்தா காலைல டென்ஷன் ஆயிடுவாங்க மேடம்
அப்டியா பரவால்லியே எப்படியோ பழகிடுச்சா நம்மல்ல
சன்டே காலைல இட்லி கறி கொழம்பு இல்ல அவங்க பாட்டிய சண்ட போடு ஒன்னு தேவல எனக்கு டிஃபனே ச வேணா நீயே சாப்ட்டுக்கோணு சொல்லிடு
குழம்பச்சிரணும் காலைல அக்கு
மதியானே பிரியாணி காலைல இட்லி கறி குழம்பு இருக்கணு ஆமா நாத்திக்கிழம நாத்திக்கிழம வாரோ வாரோ அப்டி இல்லன்னு நெனச்சுக்கோங்க அவ்ளதா அடிதா அவங்க பாட்டிக்கி
அப்பா மீன்லா சேக்காதா பாப்பா மீன்லா சாப்புடாதா
அந்த அம்மாக்கு வந்து எறா ஆமா மட்டனுன்னு இல்ல அந்த அம்மாக் கறி கொழம்பு இருக்கணு நீ அது சிக்கனா போடு மட்டனா போடு ஏதோ ஒன்னு போடு ஆனா கறி கொலம்பு இருக்கணு ஆமா அதுக்கு எது சிக் சிக்கன் எது மட்டன் அதுக்கு தெரியாது ஆனா கறி கொலம்பு
ஆ எடுக்கணு ம்
அ நா அந்த அம்மாக்கு புடிச்சது எறா ஆமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீனு கூட சாப்புடோ ஆனா நா ஊட் நாதா சாப்டுவோ அதுல முல்லெல்லா இருக்கோல்ல எறான்னா அவளே சாப்ட்ருவா
ஆமா அதுல முள்ளு இருக்காது அதுபாட்டுக்கு எடுத்து சாப்ட்றோ சேர் சேர் சேரிங்க சேரிங்க வெளியில்லா பாப்பா எங்க எங்க எங்கியு விரும்பி போவுமா எல்லா எடத்துக்கு விரும்பி போகு பாப்பா ம் ம் அதுக்கு எங்க சொல்லுல்ல எங்க கூட்டிட்டு போங்க அப்டின்னு சொல்லாதா
ஆளு அதுக்கு அந்த மாரி இன்ட்ரெஸ்ட்லா ஒண்ணு இல்ல ம்கு வீட்யே இருக்க சொன்னா போது வேஷத்துப்பாங்க அந்த அம்மா வெளியலா என்ன ஃபோர்த்து வெளியனா இந்தம்மா என்ன சரவணா ஸ்டோர் போவாங்க வீட்டுக் பக்கத்துலே இகித்து
ஆ
அடிகடி அங்கதா கூட்டின் போ கூட்டின் போன் சொல்வா
எ நெறே எடா இருக்கு அதுனால அங்க பி பார் ம் பர்ச்சேஸ் பண்ணுமால்ல சும்மா விளையாண்ட்டு மட்டு வந்துருமா
அதுவா போறமா போதெல்லா வந்து லிப்ஸ்டிக்கு நெய்ல் பாலிஷு லிப்ஸ்டிக் வை எட் தனியாதா எடுக்கோ
ப்லங்கெனாய்
வேற ஏதாது வித்தியாசமா எத்தா கூட சரி காஸ் போட்டு வாங்கி தர்லா எத்து வீட்லே இருக்கு அதெல்லா யூஸ் பண்ணாது பழே செய்
தியத் ஆ ஆமா புஸ் புஸ்ஸா டிஃப்ரெண் டிஃப்ரெண்ட்டா வாங்
ஆமா மேக்கப் ப்ரஷ்ஷு அது இதுனு அத இட்னு போலாலே நம்பளுக்கு டபுள் செலவாய்டு
பசங்கன்னா அவங்க வந்து அவ் டிஃப்ரண் டிஃப்ரண்ட்டா வாங்குவாங்க
ஆமா அவங்களுக் கிட்னந்த கேம்ஸு கிர்க்கெட்டு அதுதா லைக் பண்வாங்க
ஆ இதுக்கு பொண்ணுங்கன்னா அவ்ளதா நம்மாஸ் அதே பொண்ணுங்குனாலே அப்படித்தா ஆவ்து நேச்சர்லே அதெல்லா மாத்தவே முடியாது ம் ம்
இன்னிக் எதோ ஜூடியோல ஆஃபர் இருக்கு சொல்ட்டு போனோ ஃபோன்ல பாத்துட்டு கடசில பாத்தா ஆஃபரே இல்ல போயி வேஸ்ட்டு அது வேற வண்டிப் போட்ருக்காங்க இன்ஸ்டாக்ராம்ல பாத்து தா போனோ பாத்தா அது வந்து இல்லயா ச்சும்மாப் ச்சும்மா வந்நா சும்மா போட்ருக்கா சும்மா வந்திச்சாமா
அப்பிடியா ஆமா எ ஃப்ரெண்டெல்லா போவாங்க நெறையா ஆஃபர் போட்ருக்காங்கன் சொல்லிட்டு போய் பாப்பாங்க
க்கு நெய்ல் பாலிஷு அயெ ட்ரெஸ் எல்லா கம்மியா இருக்கு வன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன்னுன்னு
அப்புடியா அங்கயா
ஆ ஒன்னுமே ஆஃபர் இல்ல போய் கால் கைலதா வலி வந்திச்சி ஜொரமே வந்துச்சி அவனுக்கு எங்க
அங்க போனா ரேட்டு கூட இருக்கு ஒரு சிலர் நெனப்பாங்க
ஆ இல்லல்ல்ல நம்ப கரக்ட்டா அந்த ஆஃபர் டைம்ல போனா கம்மியார் கொண்டு இருஸத்தொம்போத் ருபாதா லிப்ஸ்டிக்லா இருக்கு அப்ற நெய்ல் பாலிஷ் ல்லா நாப்பத்தொம்போது அந்த மாரி சப் ப்பல்லா நைன்ட்டி நைனு அதல்லா நென்ச்சிதா போனு சரி போலான் பாத்தா வேஸ்ட்டு பார்க்கிங்க்கு நூருபா தண்டமா போச்சு
ஆமா என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அவங்க பொண்ணு அப்டிதா ஆஃப் பொறு வரு ஜொல்லிட்டு அங்க போய் வாங்கணு அவ்ளோ ரேட்டுக்கு தா வாங்கணு என்னா சொல்றேப் பின்னி சொன்னா ஆமாங்கல்லா ரேட்டு கம்மியாதா ருக்கு நம்மதா நாங்க நன்ச்சு நாலா அங்க போவே மாட்டோங்க ஏன்னா க ரேட்டு கூட ருக்கு எல்லாமே அப்டி சொல்லிட்டு போ மாட்
ம் ம்ம்
ச்சே ச்சே செரி அந்த மாரியோ ஆ ஆ இல்லங்க நைட் இனிமேதாங்க செய்யணு இனிமேதா பண்ணணும எட்டு மணிக்கு மேலதா பண்ணுவ ஹஷ்பன் ஒம்போது மணிக்கு மேலதா சாப்புடுவாரு அதனால வந்து நா எட்டு மணிக்குல்லா சாப்ட்றுவே அதனால எனக்கு நா முன்னாடி பண்ணிருவே இட்லி தோச ஏதாவது போட்டுக்குறுவே வந்ததுக்கு அப்புறோ அவரு ம் அவோ வர வரைக்கு நம்ம வெய்ட் பண்ண முடியாதுல்ல முன்னாடிலா அப்டி வெயிட் பண்ணிட்டுதா இருந்த ஸ்டாடிங்லலா ஆ ஆ இருக்காங்க மாமியார் இருக்காங்க அவுங்க அவுங்க சமச்சு சாப்ட்டுகுருவாங்க நாங்க நாங்களா சமச்சு சாப்ட்டுகுடுவோ
ஆ அவ்ளோதா
ம் எங்களுக்கு புடிச்ச மாரி நாங்க சமச்சு சாப்ட்டுப்போ அவுங்களுக்கு புடிச்ச மாரி அவுங்க சமச்சு சாப்ட்டு பாங்க
ம்
ம் ஏ நம்ம சமையல் யாருக்கு புடிக்காது அவுஉங்க சமையல் நமக்கு புடிக்காது அவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி அவுங்க சாப்ட்டுக்க வேண்டிதா
வேற யாரு இல்லையா வீட்ல
ஆ இல்லைங்க நானு அவரு மட்டுதா இருக்
ம் என்னா எங்கயு வெளிய போலியா இன்னிக்கு நீங்க
ஆஹா நாங்க வெளியல இப்பொ போறதெ இல்லங்க முன்னாடிலா போவோ இப்பல்லா போறதே இல்ல உ எதா ஃபங்ஷன் ஃபங்க்ஷன்னா போவோ நாங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ல இருக்கோங்க மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கோ அதால இங்க எல்லா நல்லா இருக்கு கிளைமேட்ல நல்லா இருக்கு கூலிங்கா இருக்கு நீங்க மதுர சைடு இருக்கீங்கனு நெனக்கிறே ம் சென்னைல இருக்கீங்ளா செரி செரி செர் அங்க வெயில அதிகமால இருக்கு
ஆமா ஆமா இன்னைக்கு சரியான வெய்லு அதா எனக்கு சொல்றேனெ ஜொரமே வந்துச்சு எனக்கு கால் கைலா வந்து மாத்தரய போட்டு பத்து தூங்கிட்டே இவள ஸ்கூல்ல இந்து ஈ ங்கு வந்து அஞ்சு மணிக்கு படுத்தே ஆறு மணிக்கு கரண்டு போயிச்சு என்னடா காத்தே வரலன்னு எஞ்ச்சி பாத்தா கரண்டு போயிட்ச்சு
அ
அப்பதா ஏன்ச்சனே நானு
சேரி செரி செரி அங்க வெயில் ஓவரா இருக்கு இங்க அவ்ளவா கம்மியா தா இருக்கு அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும் போது இங்க இல்ல
போயிட்டுருந்தா எந்த அலச்சளு தெரியாது ஸ்டுடியோக்கு போனோ அப்டியே வந்து ஸ்பென்சர் பிளாஸா போனோ
ஆ அதால உங்களுக்கு டயடா இருந்து
ஆமா இன்னக்கி ஃபுல்லா அழச்சல் தா அப்ற இவ ஸ்கூலுக்கு வந்தா அந்தம்மா வேற வாலிபால்ல சேந்து ச்சா அது வேர ப்ராக்டிஸு ஸ்கூலு மூன்றக்கு உட்டுருவாங்க மூன்றேலிருந்து நால்ரையா அங்க வேர போய் உக்காஜின்னு இருந்தேன்னா அப்டியே எனக்கு அப்டியே ஃபீவர்ரு பயங்கரமாயிடுச்சு
என்ன ப்ராக்டிஸ் பண்றாங்க வாலிபால் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுமா பரவாயில்ல இப்ப இருந்தே நல்லா ப்ப பிராக்டிஸ் பண்ணுதா நல்லதுதா நல்லதுதா கேம் வெளாடுறது நல்லதுதா பொண்ணுங்க வந்து எல்லாமே வெளாண்டு வெளியில போய்
செரி அவ ஆசப்பட்றா சரி நம்ப வெளியே சேத்து உட்டா காசு இது ஃப்ரீயாவே சொல் லி தரா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா சரி சேந்துக்கோ ம் அ அப்டின்ன என்னா ஒன்னு டைம் தா கொஞ்சோ இதுவாது ஃபர்ஸ்ட்டு வந்து த்ரீ தேட்டிக்கு வுட்டுருவாங்களா நாங்க வந்து ஃபோர் பிஃப்டீனுக்கு அ சாப்ட்டு படுத்து தூங்கிடுவோ தூங்கிட்டு ஆறு மணிக்கு எஞ்சுப்போ இப்போ வந்து எங்களால தூங்கவே டைம் இருக்க மாட்டன்ந்து வரவே அஞ்சாயிட் தா சாப்ட்டு படுக்கவே ஆறாயி ஆறு மணிக்கு மேல எப்டி ஏஞ்ச்சி எல்லா பண்ண முடியு படிக்கணு
ஆமா ஆனா எல்லாமே கத்துக்கறது நல்லதுதா எல்லாமே அவுங்க கத்துக்கறது நல்லதா சேரிங்க ஆ சேரிங்க ஆ